ஹலோ
சொல்லுங்க ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது உனக்கு கேக்குதா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கே என்ன பண்ணிட் இருக்கீங்க புள்ள ஸ்கூலுக் போயிருக்கு நல்லா இருக்கு பைய என்ன பண்றா
பைய இருக்கா
ம் நல்லா இருக்கானா
நல்லா இருக்கா
ம் என்ன பண்ற சாப்டியா
இல்ல இன்மேல்தா நீ சாப்டியா
ம் நா சாப்ட்டு படுத்துருக்கே ரெஸ்ட்டு ம் நீ என்ன தூங்கி எந்திரிச்சுட்டியா
தூங்கி எந்திரிச்சாச்சு
ம் சேரி சேரி அங்க என்ன சமையல் அங்க என்ன சமையல்
இங்க சாப்பாடு கருவாட்டு கொழம்பு
கருவாட்டு கொழம்பா என்ன கருவாடு
ம் நெய்துளி கருவாடு
ம் அம்மாகு வாழக்கா வாழக்கா கத்திரிக்கால்லா போட்டா
வாழக்கா போடல கத்திரிக்கா உருளக்கெழங்கு முருங்க்கா எல்லா போட்டு பண்னணு வாழக்கால்லா போடல
என்னோட ஸ்பெஷல் கொழம்பு
ஆமா நீ என்ன செஞ்ச
நா வந்து ரசோ வச்சு கெழங்கு பொரிச்சாச்சு
இங்க வெறு ரசோ
ஆ மு முட் கொழம்பா வச்சு வச்சு போர் அடிக்குது சேரி என்ன பண்றதுன்னு தெரியல சேரி ரசத்த வச்சு அவரு இல்லயா
ம்
அவரு வண்டிக்கு போயிட்டாரு நாங்க ரெண்டு பேரு தான
சேரி சேரி
அதனால வச்சாச்சு
பாப்பாவுக்கு
பாப்பாவுக்கு காலைல என்ன பண்ணே தேங்கா சோறு
தேங்கா சோறு தேங்கா சோறுல்லா சாப்ட்டுக்குமா
அ தெரியல வந்தாதா தெரியு ஒரு மூடுக்கு சாப்டுவா ஒரு மூடுக்கு சாப்ட மாட்டா
சேரி
அப்பறோ
அப்பறோ என்ன அவரு வேலைக்கு போயிட்டாரு
ம் காலையிலயே போயிட்டாரா டிஃபன்எல்லா குடுத்து உட்டியா
டிஃபன்ல்லா குடுத்து வுட்டாச்சு கருவாட்டு கொழம்பே குடுத்து வுட்டாச்சு
ம் கொண்டு போமாட்டாரே நான்வெஜ்ல்லா
இப்பல்லா கொண்டு போயிடுறாரு
ம் மாத்தி விட்டே
மாத்தி வுட்டாச்சு அப்டியே இருந்தா என்ன பண்றது
சேரி சேரி
அப்பறோ நானு பாப்பாவுக்கு செஞ்ச மாரி தனியா த ஏதாவது தாளிச்சுதா குடுக்கணு
ம் அப்டித்தான மொதல்ல குடித்துட்டுருப்பே
மொத அப்டிதா குடுத்துட்டு இருந்தே இப்ப கொழந்த எல்லாமே பெருசாயிட்டாங்கல்ல
அதனால சேரி சேரி ம் என்ன பையன ஸ்கூல்ல சேத்தி விடுறேன்னு சொல்லிட்டுருந்த
இப்ப யாரு எடுத்துட்டு போவன ரெண்டற வயசுல
ம் ம்
டிசம்பர் வந்தாதா சேத்தி விடணு
ம் சேரி சேரி
சத்துணவுல கூப்டறாங்க அவரு வேணாங்கறாரு
ஆமா சத்துணோவுலா இப்ல்லா வுட்டா ஏதாவது பசங்க அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது
அவே எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்றது
ம்
அவ எங்கயாவது ஓடி போயி
ஆமா அவனே குடு குடு குடுனு ஓடி போயிருவா எங்களுக் தெரியலீங்க ட்டாங்கன்னா அவ்வளவுதே
அனா ஆமா அதுக்கு பயந்துட்டுதா வேணான்டாரு
ம் சரி சரி அவளுக்கு சரியா போச்சுல்ல புண்ணுல்லா சரிய ஆயிச்சா
ஆ புண்ணுலா நல்லாயிருச்சு
நார்மல் ஆயிட்டானா
நார்மல் ஆயிட்டா
ம் செரி செரி அப்புற என்னய கேக்குறனா மறுவடி அதா நேத்து கத்துனா பாரு நைட்டு
ஒண்ணுமே செய்யல வேரு தலலா வலிகுதுனு தயல எடுத்தப்பாங்க அவனுக்கு புண்ணுக்கு மருந்து ஊத்துறாங்கனு கத் கத்துறா
ம் இருந்தாலு ஒரு பத்து நாள்ல மரண பயத்த காமிச்சுட்டீங்கல்ல
ச
அப்பறோ என்ன
தண்ணியா பாத்தா பய
ம் இங்கேயு குளிரிறுக்கு இரு வந்துட்டா என் புள்ளவன்ட ஒரு நிமிச இரு லைன்ல இரு
ஆ
ஆ வரம்பப்பா வரே ஆமாான் சொல்லிட்டியா ப சொல் ஏ ஹலோ
ஹலோ
இரு நா கூப்புறே
ஆ செரி
என்ன இன்னைக்கு நேர இருந்தது